அ சொல்லுங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஒன்னு பண்லங்க எங்க அம்மா கிட்ட ஃபுட்டு கேட்டிருந்த அத வந்துச்சு அதா பாத்துட்டுருக்கே
என்ன ஃபுட்டு
ஃபேட் ஃபுட்டுங்க
அதெல்லாமா நீங்க சாப்புறீங்க
இல்ல இல்ல கேட்டிருந்த சரி ரொம்ப நாளா வாங்கி கொடுக்கணுனு யோசிச்சுனே இருந்த சரி ஓகே இப்பயாச்சி குடுக்கலா அப்டினு ரொம்பலா இல்ல ஜஸ்ட் ஒன் எயிட்டி
என்ன பிராண்டு
மியவ் மியவ்
மியவ்வா ஓகே ஓகே நல்ல பிரெண்ட் நல்ல பிரண்ட் நல்ல பிரண்ட்
இன்னைக்கிதா வாங்கி குடுத்துட்டு இருந்த ஆனா லூஸ் மோஷன் ஆகுது ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே ஆகுது
இல்ல இப்போ அது சரியில்ல போலிருக்கு அது ஹைரேட்டுக்கு வாங்க்னாதா நல்லா குடுக் குறாங்க கம்மி வெலைக்கு வாங்னா எதாவ்து கலந்து குடுக்குறாங்க போலருக்கு
ஆ அது எல்லாருக்குமே லூஸ் மோஷன் ஒரேடியா என்ன ஆவற்து நாங்க செத்துருவோல்ல. அத்னாலதா ஆ அததா இதுதா செரி ஓகே பத்து பத்து ரூபாய்க்கு டெய்லி வாங்கற்துக்கு இப்டியே வாங்கிர்லாமே
ஆனா இது ஹேர் டைட் கண்டைனர்ல போட்டு வைங்க இல்ல நமுத்து போய்ச்சுன்னா அவ்ள் இது கேட்டோட் ஓட்ஸ் சாப்ட மாட்டாங்க
ஆமா அத் திமிரு புட்ச்சதுங்க வீட்ல எல்லாருமே அப்டிதா ஒருத்தர் விடாம எல்லாருமே திமிரு புடிச்சவங்க. பூன அதுக்கு மேல போட்டா சாப்புடுவாங்க
திமிரு புடிச்சவங்கதான
நாங்க இல்லங்க ஒன்லி கேட்ஸ் அண் டாக்ஸ்
நீங்கதான ஒருத்தர் விடாம திமிரு புச்சவங்கனு சொன்னீங்க அப்ப நீங்களுமான் கேட்டே
இல்ல இல்ல ஒன்லீ பெட்ஸ் ரொம்போ வந்து போடணு சிலருக்லா ஊட்டி தா விடணு அந்த மாரி ஒரு நெலமைக்கு வந்ட்டோ நாங்க
ம் ம்
நா இங்க கொழந்தைக்கு ஊட்டி விட்டுட்ருக்கே நீங் கேட் டாக்கு ஊட்டிவிட்டுருக்கிங்ளா
இல்ல வேற வழி இல்ல ரெண் ஒருத்தர் மட்டுந்தா சாப்ட மாட்றாரு பேலன்ஸ் ரெண்டு பேர் ஆட்டோமேட்டிக்கா சாப்டுறாங்க வெச்சாலே போது
என்ன பண்றதுனே தெரிலெங்க வாழ்க்கை க ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்குங்க ஒரே குஸ்ட்டமப்பானிருக்கு எனக்கு
நீங்க எதுவுமே யோசிக்காதிங்க பிலீவ் இன் காட்
இப்ப நா வெள்ல போணு அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணு வேற போம்மோது எதாவ்து ஜீன் ஏனா அது எனக் புடிச்ச மாரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போலான் இருக்கே இப்பவே சொல்லிட்டே நானு எனக் புது ட்ரெஸ் வாய்ங்குடுங்கனு
ங்ளா
ஆமா புது ட்ரெஸ் வாங்கிட்டு போணு
என்ன ட்ரெஸ்ஸு
இங்க வந்து வாங்க விட மாட்டாங்கங்க இங்க போயிட்டு நாங்க வெளில போய்ட்டு வந்தாலே மூஞ்சி உர்ருனு கொரங்கு மூஞ்சி மாரி வெச்சுப்பாங்கங்க இங்க
நீங்க சொல்லாம போயிடுங்க அப்போ
என்ன சொல்றது சொல்லாமனா எல்லா செ இப்ப போம்போது ரீசன் சொல்லிட்டுதான வெள்ல போணு
வேற எதா சும்மா போறே அப்டின் சொல்லுங்க பையனுக்கு டாக்ட்ரு கிட்ட கூட்டு போறே
அப்டில்லா போக்கூடாதுங்க வந்துருவாங்கங்க என்ன எங்க போன என்ன பண்ணேன் கேப்பாங்க
சோ ஹஸ்பண்க்கு துணி எடுக்க போறேனு சொல்லுங்க கம்பெனிக்கு போற
நீங்க வேறெங்க எனக்கு கடுப்பாகுதிங்க நா வெள்ல போனா மூஞ்சு மட்டு எல்லாருக்கு உர்ருனு ஆயிரு இங்கியா எதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போற மாரி ஆயிரு எனக்கு ஹ எனக்கு ஒடம்பு செரில்ல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நா போனா கூட அப்டிதா பண்ணுவாங்க அ தம்பிக்கு ஒடம்பு சரிலா பாப்பாக்கு ஒடம்பு சரில அப்பதா அப்டிதா பண்ணுவாங்க நா கூட போனாலே மூஞ்சு உர்ண்ணு மாருதாலாக்கு முக்கியமா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இங்க உர்ருன்னு வச்சுப்பாங்க ஏதோ நா வந்து ஹனிமூன் போயிட்டு வந்த மாரியே பாபாங்க
ஓ நீங்க உங்க ஹனிமூன் எக்ஸ்பீரியன்ஸ் தா சொல்லுங்க போயிட்டு வந்திருக்கீங்க போலயே ஜாலியா
கனிமூன்ல இல்லைங்க எந்த ஒரு ஹனிமூணு இல்ல ஹனிமூன்னு கெடையாதுங்க நீங்க வேற கடுப்பேத்திக்கிட்டு
போயிட்டு வந்திருப்பீங்கல்ல அதுதா
எங்கயும் போலங்க ஹனிமூன் கேட்டதுக்கு என்ன போய்ட்டு ஒரு ஃபேமிலி மூன்ல தள்ளி விட்டாங்க அது பேமி மூன் போயிட்டு ட்ராஜடி மூன் ஆகி வந்தங்க நானு
ஓ ஒர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்களா
ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டுங்க இருக்கறதுலே ஒர்ஸ்ட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க ந லைஃப்லயே வந்து இந்த மாரிலா டூர் போனது கெடையாது
ஹ
நா இனிமே அவங்க கூட போக கூடாதுன்னு ஒரு நெலமைக்கே வந்துட்டே இவங்க போறாங்கன்னா போய் தொலைங்க நாங்க வரமாட்டேன்னு சொல்லிருக்கணு எங்கம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்லிருக்க
நொய் நொய் பண்றாங்களா
வச்சுருவோ
சரி விடுங்க சில்லா இருங்க அவன எப்டி செரி பண்றன்னு பாருங்க
எ பைய எ பசங்க கம்முன்ன இருந்தாங்கங்க ஐயோ என்ன சொல்றது தங்ககட்டிங்கங்க ரெண்டுமே கம்முனு இருக்கு
இப்போ இருக்கிற டூருக்கு ப்ளான் பண்ணுங்க அதுவே பெரிய விஷயந்தா
போம்போது குழந்தையல்லா இல்ல நானு அவரு கப்புள்ஸ் அது ஹனிமூன் கடையாது பேமலி மூன் அதுக்கே இவ்ளோ டார்ச்சர் பண் பாப்பா வச்சுட்டு பண்ணாங்க
ம்
உங்க
எங்க போனீங்க அப்போ
மூணார் போனோ
ம் இப்ப ரீசன்டா கொடைக்கானல் சொன்னீங்களே நேத்து ஆ
எல்லாரு கொடைக்கானல் எதுக்கு போவோ எ சுத்தி பாக்குறதுக்கு போவோ எறங்கி காசு கேட் எல்லா எல்லாமே சுற்றி பாத்துட்டு வந்ததுதான போவோ கட்டிட்டு வெளிலே
உங்க வாய்ஸ் விட்டு வீட்டு கேக்குதுங்க ஆ
எங்கள என்ன பண்ணாங்கன்னா எல்லாரு வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ ஒருஎட வருதுன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் எடுக்கணு கவுண்டர் டிக்கெட் உள்ள போனு கரெட்டா நாங்க எங்கள என்ன பன்னாங்க தெரியுமா அப்டியே வேன்லயே வெளிலயே காட்டிட்டு வெளிலயே அப்டியே கூட்டு போயிட்டாங்க இதுதா அது இதுதா அது அப்டின் சொல்லிட்டு வெளியவே வேன்லயே சுத்திட்டு இருந்துருகாங்க குணா கேவ் வந்து ஃப்ரீங்க அதனால உள்ள கூப்ட்டாங்க கூப்ட்டு போய்ட்டாங்க உம்
நல்லா இருந்துச்சா படத்துலல்லா காமிப்பாங்கலே அதா
ஆ இருந்துது இருந்து இருந்துது ஆ நெறய வந்துஇங்கி வலல்லாம் நெறய போட்டு வச்சிருக்காங்க யாருமே நெறய போக்கூடாதுன்னு நெஜமாலியே அந்த மாரி ஆச்சா இன்சூரன்ஸ் இந்த படம் பாத்துட் அதுப்பறம் வந்து ஒருத்தர் ஒரு ரெண்டு பசங்க இந்த மாதிரிதா போயி ஏ ஒரு பையன் செத்துட்டானா
ம் ஓ ரியல் இன்சிடென்ட் தானா அந்த ஸ்டோரி
நெஜமாலியே ஒரு பையன் வந்து இந்த மாரி போய்ட்டானா இந்த படத்தை பாத்துட்டு அந்த ட்ரை பண்ண போய் பாவம் இந்த மாரி ஆய்டுச்சா பட் அது ரியல் இன்சிடென்ட் தானா நடந்தது அது ரியல் இன்சிடென்ட் தானா மஞ்சமல் பாய்ஸ்ல நடந்தது
ம் கேக்கு போதே கஷ்டமாதா இருக்கு லைட்டா
ம்க்கு
இப்ப எங்க போறீங்க
இப்ப என்ன பண்ணுவே நானு ராமேஸ்வரம் பாம்பன்
அங்கல்ல என்ன இருக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டா போக வேண்டியதான தோழி
ஆ நான் எதுக்கு போறன்னா வந்து அந்த இது இருக்குல்ல தனுஷ்கோடி அங்க போற
அங்க என்ன ஸ்பெஷல்
அதுதா வந்து எல்ல நம்பளுடைய இந்தியாவுடைய எல்லை
ம்
ம் பாம்பன் வியூவல்லா பாத்தது இல்லயா நீங்க வியூ செம்மையாருக்கு டிரெயின் அந்த கடல் மேல போம்போது தனி நடு கடல் ஃபுல்லா கடல் நடுவ்ல டிரெயின் போகு சூப்பரா இருக்கு பாக்கறதுக்கு வியூ ம்
நல்ல மெமரிஸ்ஸ கொண்டு போட்டோஸ்ல்லா புடிச்சு வச்சுக்கோங்க தேவைப்படு ஃபியூச்சர்ல மெமரிஸ்
நா யாருக்கு வந்து ஸ்டேட்டஸு போடுற மாரி இல்லைங்க ஏன்னா நா வந்து இங்கிருந்து கெளம்பு போது நாங்க வேற ஒரு எடத்துக்கு போறோன் சொல்ட்டுதா கெளம்புறோ சொல்லிட்டு கிளம்பல நாங்க நாங்க அங்க போறோன்னு
ஓ பொய் சொல்லிட்டே போறீங்க
க்கு ஆமா அவர் ஃப்ரெண்டோட பையனுக்கு காது குத்துன் சொல்ட்டு போறோ
ஏ உண்மயே சொல்லிட்டு போலாமே
அனுப்ப மாட்டாங்கங்க செலவு வீண் செலவு பண்றீங்கன் சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்கங்க
ஓ மூணு நாள் காது குத்துன்னா மட்டு எப்டி ஒத்துக்குறாங்க
ஃபிரெண்டோட வீட்டுக்குதான போறோ
ஓகே யார் பிளான் இது உங்கள் தா இல்ல உங்க ஹஸ்பண்ட் தா
என் ஹஸ்பண்டோட ஃபிரண்ட் அவர் ஃபரெண்டோட காது குத்துக்குதா நாங்க போறோ அப்ற வரும் போது காரைக்குடி ஃபுல்லா வந்து ஹெரிடேஜ் சுத்தி பாத்துட்டு அப்றோ அங்க சன்செட் சன் வீயு ராமேஸ்வரன்லியு இத்லியு பாம்பன்லயு தனுஷ் கூடயு சன்செட் சன் ஆ ஆ சன்ரைஸ் வியூ போய் பாத்துட்டு அப்றோ வந்து காரைக்குடியில வந்து அந்த செட்டிநாடு ரிலேட்டட் எல்லாமே பாத்துட்டு அப்டியே நல்ல ஒரு செட்டி நாடு ஃபுட்டா சாப்டுட்டு வந்துரலாங்க
நல்லா என்ஜாய் பண்ணுங்க எதையுமே யோசிக்காதீங்க
எஞ்சாய் தாங்க பண்ணணு அதுக்கு தாங்க சுட் யோசிச்சிட்டு இருக்கே
உங்க பைய என்ன கேட்டாலு வாங்கி குடுத்துருங்க அப்பதா வாய முடுவா
ஆ அதாங்க அவ இவரு வரட்டு உள்ள வந்தா கேக்கணு
ம் இன்னுமா அவ தூங்கல என்ன ஃபோன் பாத்துட்டு இருக்கானா
அவுங்க தாத்தா ரூம்ல இருக்காங்க மத்தியானமு வந்து அவ உருண்டுட்டுதானுங்க இருந்தா பாதி தூக்கத்துல எழுசிட்டு நானு ஏஞ்சிக்கிட்டா சொல்லிட்ட அவ கூட வெளையாட்ன அது பாத்தா அவ ஏன் ஏஞ்சி ஏமேல பழியப்போட்டா நா தா எழுப்பி விட்ட மாரி ஓகேங்க டென் மினிட்ஸ் ஆயிட்சி
ம் ஓகேங்க